ஹலோ வணக்கம் சிஸ்டர்
வணக்கம் தோழர் சொல்லுங்க
ஆ என்ன ஏ நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டாச்சுங்ளா
இல்ல இனிமேதா சாப்பணு நா வேல பாத்துட்டு இருக்க அலுவலகத்துல இருக்க
இப்ப எங்க ஃப்ரீ டைமுங்ளா
சொல்லுங்க தோழரே
இல்லைங்க இப்ப சாப்டாச்சுங்ளா லன்சு
என்ன தோழர் அ இல்ல வீட்ல வீட்லதா சமச்சிட்ருக்காங்க வீடு வந்து நம்ம அலுவலகத்திற்கு அருகிலேயே இருக்கு ஆ அதனால நம்ம வீட்ல போய் சாப்டுட்டு தா வரணு அம்மா எ க்கான வீட்ல அம்மா சமச்சிருவாங்க
ஓகேங்க அங்க காலநிலைலா எப்டிங்க இருக்கு
இங்கெ சரியான வெயிலா இருக்கு தோழரே வெளிலையே போக முடிய்ல ஆ நா வேல பாக்கறதே மார் க்கெட்டிங் அது மாதிரியான வேலதா பாத்துட்ருக்க
ஓகே ஓகேங்க
ஆனா வந்து கொஞ்சொ கூட வெளியிலயே போக முடிய்ல அந்த அளவுக்கு வெயிலா இருக் வெயில்ல போயிட்டு வந்தோம்னாலே நம்ம கையி மொகோ கா காலு
ம் எல்லாமே டேன் ஆயிருதுதுங்ளா ஓகே ஓகேங்க
ரொம்ப சிரமமா இருக்கு தோழர் அங்க எல்லா வெயில் எப்டி இருக்கு
ஓகே இங்க மழ தூறிட்டு இருக்குங்க இங்க காலையில இருந்தே மழதாங்க இங்க க்ளைமேட் எப்பவுமே கூலிங்காதாங்க இருக்கு ஓகேங்க வீட்ல பசங்க பிள்ளைக எல்லா இருக்காங்களாங்க
அ இருக்காங்க தோழரே இப்ப அந்த ஒரு குழந்தை இருக்காங்க ஒன்டரை வயது ஆகுது
ஓகே ஓகேங்க என்னோட கொழந்தைக்கு வயசு ஆச்சுங்க எ பையனா பொண்ணாங்க
இ என்னதுக்க பையன்
ஓகேங்க ஓகே ஓகேங்க
அ அவ்ங்க அம்மாதா அம்மா கிட்டதா இருக்காங்க அவுங்க பேரு கவீனு
ஓகே ஓகேங்க இருங்க வெளிய எங்கயு ஷாப்பிங்ளா எதுவு போலங்கிளா
அ இல்ல தோழரே நாளை தா வந்து அலுவலகம் விடுமுறை அதனால் வெளியூர் எங்கயாவ்து போகலா சுற்றுலா மாரி போகலா அப்டின்னு ஒரு எண்ணம் இருக்கு நம்ம ஊர் ரொம்ப வெயிலா இருக்கு இல்லையா அதனால நம்ம அந்த குளிரானா அ குளிரா இருக்கிற இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்டின்னு தோணுது
குளிரா இருக்க இடன் பாத்தீங்கன்னா வால்பாற இருக்குங்க
சரி தோழரே
வால்பாற போயிருக்கீங்களா
இல்ல தோழறினா எங்கேயுமே போனது கடையாது எனக்கு இந்தந்த கொடைக்கானல் போகணும்னு ஒரு ஆச
ஓ ஓகேங்க
அதா பாாத்துகுட்ருக்க அ வாய்ப்பு இருந்தா அங்க போகலா அப்டின்னு இருக்க அ கணவர் தா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு
ஓகேங்க அவருக்கு நாளக் வேலங்ளா இல்ல லீவுங்ளா நாளக்கி
எல்லா அவங்க வேல இல்ல அவங்க தொழில் தா பண்றாங்க அவ்ங்க இப்போ ஒரு வாரமா அ வீட்லதா இருக்குறாங்க
ஓகே ஓகேங்க
அவ்ங்க வந்து என கு நா என்னோட எண்ணம் என்னன்னா கொஞ்சோ பட்ஜெட்டா போயிட்டு வரலா அப்டின்னு ஒரு என்ன என்னோடது
ஓகேங்க
கணவர் வந்து அதற்கு ஒ துழைக்க வர ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து தனியா கார் எடுத்து அப்டித்தா போகணு அப்டின்னு சொல்ல சொல்றாரு அதுவே ஒரு சண்டையா போயட்டு இருக்கு
இல்லங்க கார் எடுத்து போனாதாங்க நல்லா இருக்கு ஃபம்லியா போறப்ப பாத்தீங்கன்னா கார் இருந்துச்சுன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்ங்க பஸ்ஸு இல்ல எல்லா போனா செட் ஆகாது இல்லங்க அப்புடி
அ அது நா எப்டினா தோழறே எல்லாமே கொஞ்ச நா கணக்கு பாப்ப நா ஏன்னா ந க்கு வந்து இப்ப மா மாசம் இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு நா அது ஒரு கணக்கு நம் போட்டு வச்சிருப்பே
ம் ம் ஓகே ஓகேங்க
சோ நா அந்த கணக்கு இப்ப நம்ம வீட்டு வாடகையில இருந்து எல்லா செலவுகளு போக போக சேமிப்பு போக அதல்லா போகதா ஒரு அமௌண்டன்னு ஒன்னு எடுத்து வச்சிருப்ப
ம் ம்
அந்த அமௌண்டக்குள்ள போகணு அப்டிங்கறது தா என்னோட ப்ளானு
ஓகேங்க ஏன்னா நம்ம அடிக்கு ஒருக்கா போறதுல ஒரு டைம் தா போறோ அது எல்லாத்துக்கு புடிச்ச மாரி போயிட்டு வந்துர்லா கார் ன்னாலு கொஞ்ச மீறிப்போனா எவ்ளோ செலவாகுங்க அளவா தா ஆகப்போது
வாங்க அ அதுதா யோசனையா இருக்கு கணவரு அததா சொல்றாரு ம் சரி நீங்கள் சொன்னது சரிதான் என்று நான் யோசித்து கொண்டு சரி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்டின்னு இருக்க
கார்ல போனீங்கன்னா எங்க வேணா நிப்பாட்டி நீங்க வீவ பாத்துட்டு போலா ஆனா பஸ் போனால் அந்த அளவுக்கு பாக்க முடியாது சாங் கேட் டு ஒரு வைப் பண்ணிட்டு போலா ஆனா அந்த பஸ்ஸு ம்
இல்ல நா வந்து எல்லா எடம் எல்லா எடம் நம்ம வந்து அத பேருந்துலயே பயணிக்கலா அப்டின்னு நா சொல்லல இங்க இருந்து நம்ப திண்டுக்கல் வரையும் நம்ம பேணத்துல பயணிச்சுட்டு திண்டுக்கல்ல இருந்து காரு எடுத்துக்கலாம் அப்டின்னு நா சொன்னே அதெல்லா சரிப்பட்டு வராது அப்டின்னு சொல்லிட்டாரு அவுரு
இல்ல இல்ல இங்க அதுவும் நல்ல யோசன தாங்க பக்கத்துல போய கூட எடுத்துக்லா
ம் அதுதா நா சொன்னே ஏன்னா நம்ம அந்த மலைகள்லா ஏறும்போது து நம்ம காருன்னா எறங்கி நம்ம நின்று அந்த அழக ரசிக்கலா பார்ப்பதற்கும் நல்லாக நன் றாக இருக்கும் நமக்கு பிடிச்சதை பார்க்கலா பிடிச்ச நேரத்துல நம்ம எறங்கி அ ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலா அதெல்லா பண்ணலா அதுதா நா சொன்ன கணவர் வந்து அதுக்கு ஒத்து வரலை அதல்லா சரி வராது நம்ம இங்கேயருந்தே கார்ல் தா போகணு ப்டின் சொன்னாங்க அதனால பட்ஜெட் ப்ராளம்ளம்னால போ வச்சிருக்க
சேரிங்க ஒரு பத்து ஐநூறு கம்மியா எச்சாரு இருந்துச்சுன்னா பாக்காதீங்க போயிட்டு வந்துருங்க
ம் இல்ல என்னுடைய கணவர் எப்டின்னா நா வந் ஒரு பத்தாயிரத்துல செலவு பண்ணணும்னு நெனைப்பே அவொங்கந்த செலவ வந்து ஐம்பதாயிரமா ஆக்கிடுவாங்க
உம் ஓகேங்க
அது நமக்கு சரிபட்டு வராது நம்ம ஐம்பதாயிரோனா நம்ம வேற ஏதாவது சேவிங்ஸ் தாவது போட்லா அப்டின் தா எனக்கு ஒரு எண்ணொ
ஓகே ஓகேங்க ஹஸ்பண்டூ என்ன தொழிலுங்க பண்ணிட்ருக்காரு
அவுங்க வந்தூ உணவூ தொழில் பண்றாங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க
ஓகே ஓகேங்க
அவுங் கொஞ்சோ செலவு அதிக மாவே பண்
ஓகே ஓகேங்க வீட்ல ஒருத்தராச்சி கரெட்டா இருக்கணுங்க ஏ வீட்ல அதே மார்தா ஒய்ஃபு கரெட்டா இருக்க காட்டிதா நானா ஓரளவுக்கு இருக்கே
உம் ம் இல்ல தோழரே கண்டிப்பா நம்ம வந்து இப்போ ஒரு வீட்ல வந்து கணவரு மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்கனா நம்ப வீட்டு வாடகைலந் த ஒரூ வீட்டு செலவுகள் மளிகை எல்லாமே நம்ம வந்து பகிர்ந்து நம்ப அது செலவு பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைகக்குது அவுங் ளோட எதிர்காலத்துக்குன் சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வந்து நங்க மாத ச சேமிப்புல போட்டு வச்சிர் நமக்குன்னத் த நாளைக்கு நமக்குனே ஒரு அவசரத்திற்கந்த பணொ கண்டிப்பா உதவுல்லையா
ஆமா ஆமா கண்ஃபாம்மதூ
ஆமா
நீங்க எப்டி போஸ்ட் ஆபீஸிலைலா எதாச்சி ஸ்கீம் எதாச்சி போட்டு வச்சிருக்கீங்ளா
ஆ ஆமா நானே வந்தூ நிதி நிறுவனத்துலதா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
ஆஹ் நா என்னோட இதுலயே நா வந்து ஆமா சேமிப் புநா அதுலய் நா நெறையா பண்ணிட்டுதா இருக் கெனா சேமிப்பு போகதா அடுத்தது செலவே பண்ணுவே நானு அ எல்லாத்துலயுமே நா போட்டு வெச்சிர்க்கே தோண்டமே நகை அந்த நகை சேமிப்பார் டோ நகை கடன் தா ஆஹ் நக சீட்டு திட்டம் அப்றோ மன்த்லி மன்த்லி ஆ க கட்றது ஆர் டி அப்றோ ஃபிக்ஸல் டெபாசிட்டு எல்லாம் மே நம்ம போட்டு வச்சிருக்கோ இன்சுரன்ஸு எல்லாமே அதுவு இருக்கு எல்லாமே நம் மேனேஜ் பண்ணிட்ருக்க
ஓகேங்க இப்ப ஏ வாடகைக்கு வீட்ல இருக்கிங்ளா சொந்த வீட்ல இருக்கிங்ளா
ஆ சொந்த வீடு இருக்கு தோழரே ஆனா சொந்த வீடுங்றது கொஞ்சொ கிராமத்துல இருக்கு
ஆஹ் வ வந்து இப்ப நம்ம அலுவலகத் துல வேலை பாக்றதுனால அங்க இருந்து நம்ம பொயிட்டு வருதுங்றது மிகவு ம் சிரமம் அதனால நம்மளோட நகரத்திலயே ஒரு வாடகைக்கொல் வீடு எடுத்து அங்க தங்கீட்ருக்கோ
நல்லதுங்க நாங்ளூ அது மாரிதா பண்ணிட்ருக்கோ ஏனா ஒவொ ரு ஒன்றமண் நேரோ ரெண்டு மண் நேரோ ட்ரேவெல் வருதுங்க அதா பாத்து பக்கத்துலதா இருக்கோ
அதுதா சிரமம் தோழரே அதா வீடு எடோ இருக்கு ஆனா வீடு கட் வீடு கட்றதுங்குறது சொந்த கிராமத்துல தா கட்டணு ஆனா இப்போதிக்கி நம்ம வேலையின் காரணமாக நம்ப நகரத்தில்லே தங்க வேண்டிய ஒரு சூழ்நெல இருக்கு
ஆமாங்க நானுதா வீடு கட்டுலாந்தா பாத்துட்டு இருக்கோ பா உம்
கண்டிப்பா ஏதாவது நீங்க ஒரு சேமிப்பு பண்ணி வச்சிருங்க இப்பேல இருந்து பண்ணுங்க அப்பதா வந்து அந்த அந்த நேரத்துல நமக்கு கை கொடுக்கு கண்டிப்பாக
உம் ஆமாங்க சேரி ஓகேங்க அப்றோ உங்களுக்கு அலுவலக எல்லா எப்பங்க முடியு கரெக்டா
ஆ எனக்கு காலை வந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கு அ மாலை வேலையில வந்து ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள முடிஞ்சிடு
ஓகே ஓகேங்க
உம் அதுக்கப்பறோ நம்ம அலுவலகத்துல இருந்து வீட்டிற்க்கு போறதுக்கு ஒரு பத்து நிமிடம் ஆகு
ஓகேங்க சனி ஞாயிறு லீவு ரெண்டு நாளு
அ சனி ஞாயிரு சொல்ல முடியாது ஆ இரண்டாம் சனிக்கிழம லீவு நான்காம் சனிக்கிழம லீவு
ஓகேங்க
சரி தோழரே நம்ப நிறைய விஷயங்கள நம்ப பகிர்ந்துகிட்டோ தொடர்ந்து பேசலா நன்றி
ஆ நன்றிங்க நன்றி